ஆ நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கேங்க தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
இன்னைக்கு சாட்டர்டேங்கு தோழி ஃபாஸ்டிங்கு ஆமா ஆமாங்க
சேரி சேரி
சொல்லுங்க தோழி நீங்க என்ன தலைப்ப பத்தி பேச்லா உங்ளுக்கு எதாவ்து ஐடியா இருக்கா கேக்கு துங்ளா தோழி கேக்குதுங்ளா ஆ இன்னைக்கு என்னத் தலை
என்ன பண்ணுவீங்க
அ ஸ்கூல் டைம் லிங்ளா அப்ப நம்ளுக் பெருசா ஒரு கமிட் ட்மெண்ட் இருக்காது இல்லைங் தோழி அதாவ்து படிக்கிற வேல மட்டுந்தா நமக்கு இருக்கதுலியே ஒரு பெரிய ஒரு விஷ்யோ அத மட்டுதா நம்ம செய்வோ அதனால வந்துட்டு அம்மா அப்பா கூட இருந்துட்டு அது ஒரு மாரி ஜாலியா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நெறய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அப்போதா ஜாலியா இருக்கு என்ன கேட்ட ஃப்ரெண்ட்ஸ்ஸு படிக்கெறது டியூஷன் அது போறது வறது இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு
கண்டிப்பா
ம்
கண்டிப்பா நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது அம்மா அப்பா நம்ம கூட வந்து இருப்பாங்க ஊட்டி விடுவாங்க சாப்புட்றதுக்கு எல்லாத்தையு செஞ்சு குடுப்பாங்க நம்ம ஸ்கூலுக்கு போனுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்பெல்லா நல்லா படிக்கிற மைண்ட் செட் இர்ந்தது ஏன்னா அப்பெல்லா வந்து நமக்கு வந்து வெளையாடுவோம் அதுக்கப்றோ வந்து நம்மளுக்கு வேற எந்த வேலையு இருக்காது டி வி பாப் போ டி வி பாத்துட்டு நமக்கு போர் அடிச்சோ இல்ல படிக்ணுன்ற மைண்ட் செட் இருந்தா ஒக்காந்து படிப்போ இப்ப நம்ளுக்கு என்டெர்டெய்ன்மெண்குன்னு ஃபோனு வந்ததுனால யாருமே வந்து அந்த அளவுக்கு படி க்க மாட்டேங்கிறாங்க
ஆமா ஆமாங்க
உன்ன நமக்கு என்ன படிச்சா என்ன படிக்லனா என்ன அப்டின்ற மாரி இருக்கு இப்ப ஃபோன்னாலே இப்பல்லா சரியாவே படிக்க முடியல உண்மையாலே இங்க நம்ம எடுத்து வெக்கிறோம் ஃபோன்லதா மோஸ்ட் ஆஃப் போல இப்பல்லா எல்லாமே படிக்கிற மாரி இருக்குது ஆனா என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு நோட்டிபிகேஷனா இப்ப வருதுல்ல ப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்றாங்க அதெல்லா வந்து நம்ம அதில டைவர்ட்டாயி போயிட்டோம் அப்டின்னா அது நாள் ஃபுல்லா அப்டியே தள்ளி போயிற மாதிரி போயிடுது
ஆமாங்க இப்போ என்னதா நம்ம ஸ்டிட்டா அது வந்து அத பாக்க கூடாது இந்த டைம்ல நம்ம அத எப்டியாவது எடுத் எடுத்து வச்சரணும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் தான் எடுத்த அப்டியே ஸ்க்ரோல் பண்ணுவோம் எப்புடி ஒரு மண் நேரம் ரெண்டு மண் நேரம் ஆகுதுன்னே தெரியாது அப்டியே போயிரு
கண்டிப்பா அப்டிதாங்க போகுது ஃபுக் எடுத்து வெக்குறேன்ற மாரிதான் பேரா இருக்கு ஆனா போஃன் எடுத்தோம் அப்டின்னா அது அப்டியேனா டைம் ஓடிட்டே இருக்கு
கண்டிப்பாங்க ம் ம்
நீங்க ஸ்கூலெல்லாம் என்ன கேம்ஸ்லம் வெளையாடுவீங்க
என்னங்க தோழி சொல்லுங்க
என்ன கேம்ஸ் வெளாடு
கேம்ஸுங்ளா எனக்கு வந்து பேட்மிண்டன் ரொம்ப புடிக்கு அது எப்யுமே இப்போ வரைக் இல்ல நா வெளாடிட்டுதா இருக்க அது ஒரு மாதிரி எப்ப கூப்ட்டாலு ஓடி போய் விளயாடுறதுக் எப்பமே அதுல ஒரு ஆர்வோ இருக்கு யாரு கத்துல்லா குடுக்ல அதே மாரி நா ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்லா போனதும் கெடயாது சும்மா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளாண்டது அக்காங்களோட வெளாண்டது இப்ப பச எ பிள்ளைங்களோட வெளையாடுறே
சேரி சேரி ஆனா உண்மையாலே அது ஒரு நல்ல ஒரு கேம் தா வெளையாடுறத்துக்கு வந்து நல்லாருக் க்கோ நாங்களா சின்ன வயசுலலா வந்து கல்லங்காலா விளாடிருக்கோ
கல்லங்கால்னா புதுசா இருக்கு ஸ்னேக்கேன் லேடர் தெரியுங்க கல்ல
கல்லங்கானா அஞ்சு கல்லு வச்சு விளாடுவாங்களங்க தூக்கி தூக்
அது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு எல்லா எல்லா நம்ம வெளாண்ட அந்த காலத்துல வெளாண்ட எல்லா கேமுமே பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின் சம்பந்தப்பட்டதோ நம்மளோட பிசிக்கல் அதாவது அந்த ஆக்டிவிட்டிக்கு தவுந்த மாதிரியுந்தா இரு போ அதனால பாத்தீங்னா நம்மளுக் படிக்கிறதே நம்ம ஈஸியாதா படிச்சோ இன்னிக்கி இந்த இந்த மாரி எதுவுமே ஆக்டிவிட்டி இல்லாதங்காட்டு தா பிள்ளைங்க வந்து ஃபோன் எடுக்குறது இதெல்லா தேவையில்ல அந்த அந்த பிரெய்னுக்கு ஒர்க் குடுக்குறதுல்ல அந்த ஒடம்புக்கு ஃபிசிக்கல் ஒர்க் குடுக்கற்து கெடயாது அதனால அவங்களுக்கு வந்து படிப்புங்கறதும் வந்து அதே மாரி லேஸியா தா இருக்கு
இப்ப அந்த காலத்துல வந்து பசங்க வந்து பாட்டிங்க கூட இருப்பாங்க பாட்டி வந்து அம்மா சொல்லு பாட்டி சொல்லு தாத்தா சொல்லு அப்டீனு சொல்லி கொழந்தைகள பேச வெப்பாங்க அவங்களு துருத்துருன் இருப்பாங்க எல்லாமே இரு ப்பாங்க இப்ப இருக்கவங்ளா என்னன்னா பாட்டி தாத்தா கூப்ட்டு விட முடி முடியில அவங்களு வந்து லாங்க இருக்கற்துனால ஆள் ஆளுக் ஒரு ஒரு பக்கோ இருக்காங்க கொழந்த எப்டி பாத்துக்கிறதுன்னு தெரியாம அவங்க ஃபோனு கைல குடுத்துட்டு ஒக்கார வச்சறாங்க அதனால பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்கன்னா வெளிய போனா பேச மாட்டேங்குது வெளிய பசங்கள பாத்தாங்க அப் னா என்ன ஆகுதுன்னா அவுங்க பயப்புறாங்க யாரு கூடயு மிங்குல் ஆக மாட்டே ங்கிறாங்க ஒரு நார்மலா ஒரு ஹலோ சொன்னாலு ஒரு கை நீட்டி வந்து ஹலோ சொல்ல மாட் டிகிறாங்க பயந்து பயந்து அப்டியே ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறாங்க அதெல்லா பாக் கும் மோது ஆ எப்டி சொல் ஆ ஃபோனு நம்புளோட வெளயாட் ஆ எப்டி சொல் வாழ் க்கை முறையே வந்து எல்லாமே மாறிடுச்சு அப்டின்ற மாரி இருக்கு இப்
கண்டிப்பாங் தோழி அதாவ்துங்க இதுக்கெல்லா பயந்துட்டுதா நா என்ன பண்றதுன்னா நம்ம வேல கெட் கெளம்புற வேல இது பண்ணாலு பரவால்ல நமக்கு எத்தன நம்மளோட வேலைகள் எப்பயுமே இருந்துகிட்டே தா இருக்கு நம்மளு ஏன்னா இன்னிக்கு மணி தேடி ஓட ஆரம்பிச்சுட்டோ அப்பெல்லா அப்டி கெடயாது இருக்கத வச்சு
ஆமா
எதோ நீட்டு இருந்தாங்க இப்ப நம்ம பாட்டி காலத்துலயாவட்
இருக்கிறத வச்சு எப்டி நீங்க சொல்ற மாரி ஆ கஞ்சி கூழு
கண்டிப்பாங்க அதுல ஹெல்த்தி தாங்க கண்டிப்பா அதுல தாங்க ஆரோக்கியமே இருக்கு இன்னிக்கி நம்ம சம்பாரிச்சு என்ன பிரி ப்ரோஜனோ சொல்லுங்க எல்லாமே காஸ்லியா இருக்கு எல்லாமே அன்ஹெல்தியா தா இருக்கு
ஆமா அப்ப அந்த மாரி சாப்ட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென் த்தா இருந்தாங்க அந்த காலத்துல இட்லிலா வந்து வர்ஷத்துக்கு ஒரு தடவ இல்ல ரெண்டு மூணு தடவ தா சாப்டுவாங்க எங்க பா எங்க அம்மா கூட சொல்வாங்கங்க தீபாவளி அப்றோ பொங்கலு இல்ல அந்த மாரி நாள்ல தா இட்லி வெப்பாங்க
பொங்கல் அப்ப பொங்கல் செய்யறதுனால இட்லி சுட மாட்டாங்களா தீபாவளி அப்ப மட்டும்தா இட்லி சுடுவாங்களா ஏனா அதுதா வந்து அவுங்கள அந்த இட்லி தா அவுங்களுக்கு ஒரு பெரிய பலகாரமே அம்
நாலு மணிக்குல்லா எளுத்திரிச்சு செஞ்சட்டுயிருக்க பசங்க எல்லா உட்காந்துட் இர்ப்பாங்களா நாங்க எல்லா நாலு மணி கே எந்திர்ச்சு உக்காந்துட்ருப்போ ஏனா வருஷத்துல ஒருத்தர் தா இட்லி குடுப்பாங்க நாங்க உக்காந்து சாப்பிட்டு கறி கொழம்போடு சாப்
காய்க்கொழம்பு ஆமா ஆமா
இப்போ டெய்லியுமே தோசையா தாங்க இருக்கு போர் அடிக்குதுங்க
இல்லெல்லிங்க கொஞ்சோ மாத்திட்டே நானெல்லா இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சோ அதெனுடைய இது சொந்தங்காட்டி கண்டிப்பா வாரத்துல ரெண்டு நாள் சிறுதனியா நீங்க பிடிச்சாலு படிக்கனாலு உள்ள போயே ஆகுணு அப்டிங்கிற மாதிரி கண் கட்டாயத்துக்கு நா கொண்டு வந்துட்டே இல்லைனாலா ஒண்ணு பண்ண முடியாது இப்பெல்லா டெய்லி ராகி வந்து எடுத்தே ஆகுணுங்கிறாங்க எப்டி செஞ்சு குடுத்தாலு சாப்பிட மாட்டேங்கிறாங்க
ஏ அவுங்களுக்கு புடிக்கலையாமா
அவுங்களுக்கு ராகி அப்டி புடிக்கிறது கெடைய சிறுதானியமே அவுங்களுக்கு பிடிக்கிறது இல்லிங்க
ஆமா கொழந்தைங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே குடுத்து பழக்கம் பண்ணிருக்குணு
சின்னதுல எல்லா குடுத்துணனுங்க அப்ப சாப்பிட்டாங்க வெவரோ தெரிஞ்சதுக்கு அப்றோ தா சாப்பிடமாட்டங்கீறாங்க
அப்டியா
ஆமா ஆமா ஆமாங்க அதனால
த்து சொல்லி புரிய வெங்க இது ஒடம்புக்கு நல்லது
இல்லிலங்க அதெல்லா பண்ணவதா இதுட்டு இல்லலிங்க எந்த ஃபுட் குடுத்தாலு இப்ப பப்பாளி பழோ குடுத்தாலு இது சாப்ட்டினா உனக்கு கண்ணு நல்லா இருக்கு கண்ணு நல்லா தெரியு குடுத்தன்னா இது முடிக்கு நல்லது எதாவுது சொல்லு வேணுங்க சொன்னோன்னா கஷ்டப்படுவாங்க இருந்தாலு அதனோடைய முக்கியத்துவத்தை சொல்லி குடுத்துருவே எப்டியாச்சு
ஆமா ஏனா நமக்குதா வந்து அம்மா அப்பா சொல்லி குடுத்து வளக்கல அந்த த் இட்லி தோச அப்டியே நம்ம சாப்ட்டுட்டோ நம்ம பிள்ளங்களு அப்டி இருக்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு அப்ப அப்ப வந்து இது நல்லது இப்டி சாப்பின்ணு ஆ யூடியூப்ல நம்ம எதனா ரீல்ஸ் பாத்தோ அப்டின்னா அத நீங்க காமிச்சீ கொழந்தைங்களுக்கு இது நல்லது இப்டி சாப்பிடுங்க அப்டின்னு சொல்ட்டு சொல்லுங்க அப்ப இதா உங்களுக்குமே புரியு கண்டிப் பா அப்பதா கொஞ்சோ அவுங்க மாத்திப்பாங்க நம்மள மாரி இருக்காம அவுங்க கொஞ்சோ அவுங்க மாத் திக்க முயற்சி பண்ணுவாங்க
ஆமா ஆமாங்க தோழி நிச்சயமா நீங்க சொல்றது நூறு சதவீதோ கரெக்ட் தா அதாவுது அதனுடைய எதா இருந்தாலு இப்ப வெளையாடுறதுமே அப்டிதா வெளையாட கூப்பிட்டோம்னா வரமாட்டேங்குதுக இல்ல நா வீட்லயே இருக்கே நா ஃபோன் பாத்துக்கிறே அந்த மாரி சொல்லுவாங்க அதெல்லா முடியாது நீங்க வந்துதா ஆகணு வெளையாடிதா ஆகுணு அப்பதா வந்து உங்களுக்கு ஒடம்பு நல்லா இருக்கு ஆமா அதெல்லா சொல்லுவாங்க ஆ சொல்லுவ சொல்லு சொல்லிருக்கே சொல்லிருக்கே
அ அதெலா விளையாட சொல்லுங்க ஆ எனா அதெலா விளையாட்னாங்க அப்டின்னா என்னன்னா அவுங்களுக்கு வந்து எப்படி சொல்றது அந்த ஒடம்புல இருக்க அந்த பிசிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சோ ஆக்டிவாக துரு துருன்னு அவுங்க வெளையாடுவாங்க மேலே ஏறி நிமிந்து பாத்து குதிச்சு அவுங்க விளையாடு போது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க துரு துருன்னு இருப்பாங்க கொழந்தைங்க அப்பதா நம்மளால தா எங்யுமே வெளியே போக முடில வாக்கிங்கே போனாலுமே கூட பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்டி இப்டின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க பாக்கறாங்கன்னே உக்கார வச்சுட்டு இருக்காங்க வீட்லே
இருக்குங்க தோழி இப்ப எதுக்குமே பா நகைக்கு பாதுகாப்பு இல்ல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல இப்ப அது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நம்ம போகவு முடியல போனா நிம்மதியா வீட்டு இதனால வீட் ட்ல இருக்கிறவ்ங்களு எங்கையு போகாத
ஆமா வண்டி கூட ஓட்றத்துக்கு விட மாட்டேங்குறாங்கங்க கேட்டா எதிர் ல்ல வரவங்க கூட வந்து ஒழுங்க வரமாட்டாங்க நீ அடிபட்டனா உனக்கு தா வந்து வலிக்கு அப்பற அதுலருந்து நீ எந்திரிச்சு வெளிய வர்ணு உன்ன நாங்க தா பாத்துக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாக்கு சொல்றாங்க அதுக்காக போறவ்ங்க போவாமலா இருக்காங்க போயிட்டு நம்மளு கத்துக்கணு அப் டித்தா நம்பளாலயுமே வந்து முடியு முயற்சிட்டு நம்பளால செய்ய முடியு
மா அது நடந்தே தீரும் வீட்டுக்குள்ள உக்காந்துட்டே இருந்தாலும் அது நடக்க தா செய்யும் வெளியில போய் நடக்கணுன்னு நடக்கு தா செய்யும் அதுக்கா வீட்டுலயே இருந்து மொடங்காம சில வேலைகள் நம்மளுக்கு நமக்காக செஞ்சுதா ஆகணு இல்லைங்களா
கண்டிப்பா கண்டிப்பா அதனால அப்டியே போகுது ஆனா இப்ப கொஞ்ச பரவால்லங்க உண்மையாலே வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்காங்க கொழந்தைங்களுக்கு க்கு ஃபோன் குடுக்காம பாத்துக்க ஆனா ஒரு சில கொழந்தைங்களா ரொம்ப ஒஸ்டா இருக்காங்கங்க கொழந்தைங்க வந்து உண்மையாலே வந்து வெளிய போனா பேச மாட்டேங்றாங்க அது ஃபோன குடுத்து குடுத்து வழக்க பண்ணிட்டு பேர் கேட்டாலு சொல்லாம்
து அந்த ஃபோன்னால அவங்களோட உண்மையான நிஜ கேரக்டரே பாத்தீங்கன்னா மாறி வருது கொழந்த நல்லா ஆக்டிவா
ஃபோன்லயுமே ஒரு சில நல்லது இருக்கு கொழந்தைங்க வந்து அத பாத்துமே ஒரு சிலது கத் துக்கறாங்க நா இல்லன்னு சொல்லல ஆனா வந்து க கத்துக்கறத விட எனக்கு தெரிந்து கொழந்தைங்க வந்து அதுல கஷ்டப்படுறது தா அதிகமா இருக்க மாரி எனக்கு தெரியுது ஆமா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இப்பல்லா வந்து எனக்கு பழைய டச் போனாவே நம்ம மாறிடலாம் போலங்க அது இருந்தாலே வந்து நார்மலா ஆமா நார்மல்
டு வச்சுர்ணு
கண்டிப்பா பேசிட்டு வச்சுட்டோ அப்டின்னா நம்மளுக்கு அதுல நெட்டு தேவல்ல
ஒரு ஒரு வார செரமமா இருக்கு தோழி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஆனா அதுவே பாருங்களே நம்மளே நிறைய வேலைகள் ஆ துவங்குவோ புது புதுசா நம்ம இதே இது செய்யலா அதையு செய்யலா ஏனா நமக்கு நேர நெறையா இருக்கு இல்லையா
கண்டிப்பா நம்ப வேற எதனா யோசிப்போ சாப் சாப்றத்துக்கு சமைக்கிறதுக்கு யோசிச்சு முயற்சி பண்ணுவோ இல்ல வாழ்க்கைல அப் அப்புறம் என்ன பண்ணும்னு ஒரு முயற்சி பண்ணுவோ அது கண்டிப்பா நடக்கும் சரிங்க உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஸோ
ரொம்ப நன்றிங் தோழி நீங்க உங்களோட இத பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றிங் தோழி